எப்டி தோழி
தோழி நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்ட தோழி ரெண்ற மணிக்கி தா சாப்ட்ட மூண் மணி ஆய்ச்சி சாப்டையில இன்னிக்கிங்ளா புளி கொழம்பு சாப்ட்டே தோழி இன்னிக்கி மொச்ச கொட்ட புளிக்கொழம்பு நேத்து கொஞ்சோ நான் வெஜ்ஜு அ கோழி இறைச்சி எடுத்து சாப்ட்டோ இன்னைக் வந்து மொச்ச கொட்ட போட்டு புளி கொழம்பு
இப்டி அப்டியே இன்னிக்கி லேட்டா சாப்ட்டீங்களா எப்பவுமே சீக்கிரமா சாப்டுவீங்களா
ஆமா சுகரு சக்கர இருக்கறதுனால ஒன்ற லெந்து ரெண்டு குள்ள சாப்ட்ருவோ நானு கணவரும் ஆஃபீஸ்ல இருக்கோ சொந்தமா டிராவல்ஸ் வச்சிர்க் அதுனால நானு அவரு சாப்டுவோம் ஆமா காய்ல டிஃபன் சாப்ட்டுட்டு வந்தோ ஒன்றைக்கு சாப்டனோ கொஞ்சோ வேல அது ரெண்றங்கல மூணு மணி ஆய்டுச்சு ம்
செரி தோழி எப்டி செஞ்சீங்க புளி கொழம்பு மொச்சக்கொட்ட போட்டு ரெசிபி சொல்றிங்ளா
ஆ சொல்றன் தோழி அது பாத்திங்ன்னா முன்னதல் நாள் நேத்து இரவே நா என்ன பண்டே இந்த கோழி இறைச்சி எல்லா குழம்புலா முடிஞ்சத் து அ கிச் இல அடுப் படிய ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லா வெளக்கி போட்டுட்டு பாக்கயில ஏன்னா நாளைக்கி ஆஃபீஸ்க் கெளம்புறோமே என்ன சமைக்கலா அப்டின்ட்டு மொத நாளே நம்ம ரெடி பண்ணாதானே பண்ண முடியு கால்ல எந்தரச்சதையு அதனால சேரி குருமா வைக்கலாமா புளி கொழம்பு வைக்கலாமா அப்டின்னு ஒரு சுற்றி வந்துட்டு கணவர் புள்ளைங்கள்ட்ட கேட்டே சொன்னாங்க சேரின்னு மொச்ச கொட்ட ஊற வச்சுட்டே ஆ காயு நைட்டே ஆமா இரவு ஒரு பத்து மணி இருக்கு எல்லா அடுப்படி வேலையெல்லா முடிச்சுட்டு படுக்க போகையில காலையிலே என்ன சமைக்கிறதுன்னு ரெ கேட்டுட்டு புள்ளைங்கள்ட்ட பையன்ட்ட கேட்டுட்டு ஆம் மொ ச்சக்கொட்ட புளிக்கொழம்னா சேரின்னாங்க சேரின்னுட்டு ஏன்னா மொத நாள் தா நம்ப கொஞ்சோ இறைச்சி சாப்ட்டோம்ல அதனால கொஞ்சோ மாறு தலா இல்லன்னா கொண்டக்கடல போட்டு எதாது வைக்கலாமான்னா அத வேணா நீங்க போ மொ ச்சைக்கொட்ட வெள்ளை மொச்ச கொட்ட போட்டு புளிக்கொழம்பு வைங்கன்னோன்ன அத ஊற வச்சே அப்றோ ஒரு மாங்கா ஒரு மாங்கா ஆ ஒரு ரெண்டு முருங்கக்கா ரெண்டு உருள கெழங்கு போட்டு அதெல்லா போட்டு கொழம்பா வச்சுறது காலையில டீ எந்திரிச்சோனோயுமே டீ சாப் டோ டீ சாப்ட்ட கையோடய டீயே போட்டு பக்கத்துல அவுங்களுகெல்லா குடுத் துட்டு நா பக்கத்துல வச்சுட்டு அதுக்குள்ள மொச்ச கொட்டைய குக் குக்கர்ல வேக போட்டே அது வேக போட்டு அரிசிய ஊற வச்சுட்டே அந்த மொச்ச கொட்ட வெந்தோனா அரிசி அத கொட் டி வச்சிட்டு அரிசிய தூக்கி சாதோ வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டே ஏழு மணிக்கெல்லா சாதமு முடிஞ்சிச்சு கு மொச்சக்கொட்டயு வெந்துருக்கு இப்ப அந்த ரெண்டு இன்னு இன்னு செஞ்ச நேரத்துல வெங்காயோ தக்காளி அரிஞ்சே முருங்கக்கா ரெண்டு ரெண்டு உருளகெழங்கு மாங்கா இதல்லா கட் பண்ணி கொழம்பு கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சே வெங்காயோ தக்காளி போட்டு வதக்கிட்டு
ம்
அதுல கொழம்பு மிளகா தூள் புளி கொழம்புக்குன்னு ஒரு அரச்சுருப்போம்ல
ஆமா தோழி ஏ தக்காளி போடாத முன்னாடியே போன்ணுமா எப்டி தோழி
இல்லல்ல வெங்காயம் தக் சின்ன வெங்காயம் இந்த புளி கொழம்புகுல்லா பாத்திங்ன்னா சாம்பார் புளி கொழம்புகல்லா வதக் கி தாளிக்கையில்ல நம்ப சின்ன வெங்காயோ தா போடணு சின்ன வெங்காயமே நம்ம ஆ அத அரிஞ்சு போட்டு தக் காளியு போட்டு நல்லா வத ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கணு அப்றமா தக்காளி தக்காளி போட்டு வதக் கிட்டுருக்கள்ள கருவேப்புல மல்லி கொஞ்சோ மல்லிதல கொஞ்சோ தா போடுவே கொஞ்சோ எறக்கையில போடுவே அதனால கொஞ்சோ போட்டுட்டு அந்த பெருங்காயத்தூள் அத கொஞ்சோ போட்டு நல்லா வதக்கிருவோ
புளி கொழம்புக்கு பெருங்காயோ போடுவாங்ளா
ஆமா கண்டிப்பா போடணு நாங்கல்லா போடுவோ மத்தவங்க எப்டின்னு தெர்ல கண்டிப்பா பு
நா இப்ப தா புதுசா கேள்வி பட்றே ஏன்னா நாங்க ரசத்துக்கு போடுவோ சாம்பாருக்கு போடுவோ புளிப் புளிகொழம்புக்கு போடுவாங்கனா இப்ப தா கேள்விப்படுறே அதா
கண்டிப்பா போடுவோ நாங்கல்லா போடுவோ தோழி ஆ புளி கொழம்புக்கு போடுவே நால்லா
பூண்டு போட மாட்டீங்ளா அப்போ
பூண்டு போடுவோம் பூண்டு போடுவோம் அது ஒரு வந்து கார குழம்புன்னு சொல்லி பூண்டு தேங்காயோட அரச்சு ஊத்துறது ஒண்ணு இ இது வந்து காரக்குழம்பு மாதிரியும் இருக்கும் பூண்டு ஊத்தி தேங்காயும் அரைச்சு ஊத்துனா அது ஒரு காரக்குழம்பு செட்டியாறு பக்கம் அந்த நாட்டுக்கோட்ட செட்டி பக்கம் வப்பாங்க அந்த மாதிரி அது மாறும் அப்படியே புளி குழம்பு அப்படியே கார குழம்பா மாறிடும் பொறிச்ச குழம்பா மாறும் அந்த புளி குழம்புலயே மூணு நாலு வக இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆமா இதுல வந்து பாத் த்தீங்கன்னா நானு தேங்கா வெறும் தேங்கா மட்டும் அரச்சு ஊத்துவே இந்த வெங்காயம் இந்த தக்காளி வணக்கில வெங்காயத்தோட பூண்டு பல்லு பெருசா இருந்ததுன்னா ஒரு பத்து பகு பூண்டு பல்லு போடுவேன் அது உடம்புக்கு நல்ல ஏனா நம்ம மொ மொச்சக்கொட்ட போடுறோம் இல்லையா அது வாய்வு அதனால நா இந்த பிள்ளைங்க தூக்கி எரிஞ்சிரன்னு என்ன பண்ணுவேன் அதுல பத்து பல்லு போட்டாலும் தேங்கா அரைச்சு ஊத்தையில அதுல போடுவேன்
சேரி சேரி நாங்க எப்படி செய்ய நாங்க எப்படி செய் செய்வோம் இப்ப நீங்க மொச்சக்கொட்டன்னு சொன்னீங்கல்ல நாங்க நைட்டெல்லாம் ஊற வைக்க மாட்டேன் நா நைட்டெல்லா ஊற வக்க இப்ப ஆஃப்டர்நூன் சமைக்கணுனா அந்த டைமே கொஞ்சோ கொஞ்ச நேரம் இது பண்ணி ஊற வச்சுட்டா குக்கர்ல வந்து அப்படியே வதக்குவோம் வெறம் வெறமா அப்படியே வதக்கி அதுலயே தண்ணி ஊத்தி விசில் விட்டுடுவோம் ஒரு நாலு விசில்னா வெந்துடும் இல்லையா ரொம்ப நேரம்ல்லாம் ஆமா வறுத்துட்டு அவ கொஞ்சோ ஒரு வாசனையா இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தே தேங்கா வெங்காயம் தக்காளி பூண்டு நாலஞ்சு பூண்டு போட்டு நல்லா மை மையாக அரச்சிப்போம்
உம் வதக்கிட்டு
வதக்கிட்டு இல்ல மொச்சக்கொட்ட வதக்கி விசில் போட்டு போட்டுட்டு மசாலா மசாலா மட்டும் தான் இது தேங்காய் இப்போ இப்போ என் ஃபேமிலிக்குன்னா ஒரு ரெண்டு பத்து போடுவேன் ஒரு நால் நாலு வெங்காயம் மூணு தக்காளி புளி ஊற வச்சுட்டோ சைடுல இது எல்லாமே அரச்சிடுவேன் ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரச்சிட்டு ஆமா பச்சயாவே அரச்சிடு ஆமா அப்படியும் அரச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன வெங்காயம் சின்ன தக்காளி எடுத்தா கட் பண்ணி வச்சு ப்பேன் அதுக்கப்புறம் கடல் அதான் கடுகு எண்ண கடுகு கருவேப்பிலல்லா தாளிச்சி கட் பண்ணல வெங்காயம் குட்டிக்கா குட்டி வெங்காயம் அது போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட
ம்
அதுக்கப்புறம் அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சோ கொத்தமல்லி போட்டுட்டு அரைச்சோல்ல அரைச்சு வச்சிருக்கல்ல மசாலா அத அத ஆமா அந்த அப்படியே ஊத்திடுவோம் ஊத்தி மொச்சக்கட்டயும் போட்டுட்டு ஸ்பைசஸ் மஞ்சத்தூள் மிளகா தூள் கார மிளகாத்தூள் கலந்த மிளகாத்தூள் எல்லாமே கலந்து விட்டுட்டு உருளை கழங்கு போட்னா கூடய நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்றோல்ல அந்த டைம்லயே போட்டுக்கலா உருள கெழங்கு கூட
ம்
உருள கெழங்கு முருங்காலா அந்த டைம்லயே போட்டுக்கலா
நாமினி ம்
இப்டி போட்டா புளி நல்லா கரச் தேவையான அளவுக்கு புளி க க கரச்சு ஊத்தி கொதிக்க விட்டுடுவோ அவ்ளோதா அது நல்லா கொதிச்சு எண்ண மேல வரு கொத்தமல்லி தல போட்டு எறக்க வேண்டியதுதா நா க நாங்க நா வீட்ல எப்பம்மே இப்பிடிதா செய்வோ
ஆத்தாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல்லா எதுக்கு போடுறீங்க அது வந்து கொழம்பு தான ஓ அதானே நா இப்பதா கேள்விபற்றே ம் எனக் என்னமோ டிஃப்ரண்டா இருக்கு
டேப்பா செய்வோ மீன் கொழம்பு இப்ப சொன்னத அரிச்சி அரச்சோம்ல அதே மாரி மசாலா தா கொஞ்சொ நெறைய நெறைய அரிச்சிப்போம் அரிச்சி எந்த சட் டில மீன் கொழம்பு செய்ரமோ இல்லனா இந்த சட்டில போட்டுட்டு புளியு கரிச்சி ஊத்திட்டு அந்த சட் டிலயே மசாலா கூடவே மஞ்சத்தூள் மொளகாத்தூள் களம் அதா என்னென்ன மொளகாத்தூளோ கரம் மொளகாத்தூள் கலந்த மொளகாத்தூள் எல்லா போட்டு எண்ண எண்ண கொத்தமல்லி கருவேப்பில எல்லா போட்டு நல்லா கலக்கி அடுப்புல வச்சுடுவோ மீன் கொழம்புக்கு நல்லா கொதி சு வரம்போது மீ எண்ணல்லா மேல மேல வருல்ல எல்லா மீனோடை சுடு எண்ணல்லா மேல வரும் போது மீன போட்டு அது ஒரு ஒரு கொதி வந்தோனே மாங்கா போட்டு எறக்கிடுவோ ஆ இந்த மாரி கூட செய்வோ இல்லனா காரக்கொழம்பு
ம்
ஹிந்து செய்வாக ஹிந்துசே அந்த மாரி கூட நாங்க செய்வோ அது இப்ப ரேர் அது அந்த மாரி செய்றது வதக்
எந்த ஓ நாங்க வதைக் கிதா செய்வோ இந்த சைடு எந்த ஊரு நீங்க சென்னையா
ஆமா ஆமா சென்னைதா
ஓ அதா அப்டியே டிஃப்ரண்டா இருக்குது சமையலு புளிக்கொழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறீங்க எனக்கு அதா
இல்ல இப்போப் அது வந்து உருளக்கெழங்கு நம்ப முருங்கால்லா போட்றோல்ல அதுதா அப்டியே அது கூட போட்டு கொஞ்ச லைட்டா வதக்குவோ அது ஒரு டேஸ்ட் இருக்கு தோழி உண்மையாவே ஆ இல் அதுலயே நம்ப எலும்பு கூட போட்டு செய்வோ
அ
உருளக்கெழங்கு முருங்க்கா எலும்பு அதா ஆட்டு எலும்பு இருக்குல கறி அது கூட போட்டு செய்வோ அதுவுலா ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கு
ஓ ம்
நீங்க வேனா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ரெசிபி உங்களுக் புடுச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க
பாக்குறே டிஃப்ரண்டா இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் டுன்ட்டீங்க அது ஒரு ஃபிளேவர் தா வாசன வரு
ம் அதிகமா இல்ல தோழி கொஞ்சோ ஒரு ஆஃப் டீஃப் டீஸ் ஸ்பூன் ஆமா ஹாஃப் டீஸ்பூன் அவ்ளோதா
யேஸ்
அந்த எண்ணெவோட வதக்கும் போது காய்கறி
ஓ காய்கறி வதக்கைல த இத போடோணு ஒரு அர டீஸ்பூன் மட்டும் ம் செரி செஞ்சு பாக்குறேன் உங்க சென்னை சமையல் தாங்க கொஞ்ஜோம் டிஃப்ரெண்டா சொல்றீங்க பாக்
இல்ல சென்னைல இந்த நீங்க சொல்ற மாரி கூட இருப் ப்பாங்க நா வந்து இப்டி சொல் மோஸ்ட் ஆஃப் நா முஸ்லீமு முஸ்லீம் முஸ்லிமா இருக்றதால எங்க வீட்ல எல்லாருமே இப்டிதா சமைப்பாங்க எங்க வீட்டு சமையல் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா நாங்க எல்லாத்துலயு அரைச்சு ஊத்துவோல்லே எல்லா இதுலயும் தேங்கா தேங்கா இல்லாம நாங்க செய்ய மாட்டோம்
சாம்பார்லையுமா
சாம்பார்ல மட்டும் இல்ல மத்த சாம்பார் ரசம் தவிர்த்து இப்போ ஃபிஷ் கிரேவி மீன் கிரேவி வச்சாலும் அதுலயும் தேங்கா அரைச்சு ஊத்துவோம் அந்த மாரி நாங்க
இப்ப தேங்காய் வெல கூட டைம்லையும் ஊத்துவீங்க
ஆமா அந்தந்த ரெசிபிக்கி அந்த அத போட்டதான் நல்லா இருக்கும்ன்னு சொல்லி அதெல்லாம் போடுவேன் தான் ஓகே ஆமா ஏன்னா அந்த கொழம்பு அப்டி செஞ்சதான் நல்லா இருக்கும்னா அப்டி செய் அ அப்டித்தான செய்ய முடியும் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா ம் அத அப்டியே சாப்ட்டு பழகுதுனாலு செல பேர் அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்
ஆமா ஆமா எப்பயாச்சும் இப்போ தேங்கா போட்டா கொஞ்சம் கிரேவி நெறைய இருக்கும் இப்போம் அ நாலு பேர் இருந்தா அ பத்தும் இப்போ நம்ப ரெண்டு பேர் தான் இருக் இருக்கோம்னா ஓகே தேங்கா நாங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப வீட்ல இல்ல போய் வாங்கணும் செரி ரெண்டு பேர் தான அப்டியே செஞ்சுக்கலானா
ஆமா ஆமா ஒரு நாலு பேரு அஞ்சு பேருனா அத கொஞ்சம் அரைச்சி ஊத்துனாதான் கொஞ்சம் திக்கா இருக்கும் நம்மளும் சர்வ் பண்ணலாம் ம்
இப்போ எப்டி சொல்ல கொட மிளகா இருக் கொடம் கொட மொலகால எறா போட்டு செய்வோம் அது வியும் நாங்க தேங்கா அரைச்சு கொஞ்சமா தேங்கா அரச்சு ஊத்துவோம்
ஓ உம்
அது என்ன காய்கறி கூட நான்வெஜ் நாங்க சேத்தாலுமே அது கூட எல்லாத்துலியும் மே தேங்கா கண்டிப்பா இருக்கும்
ம் இருக்கொம் ம் சேரிங்க தோழி நறைய விஷயங்கள்ல உங்களோட ஒரு வித்தியாசமான சமையல் மொறைய கத் துருக்கேன் பாப்போம் மிக்க மகிழ்ச்சி தெரிஞ்சிருக்கேன் பாப்போன் கண்டிப்பா நெறயா இங் இங்க வந்து நாம் மீண்டும் பேசுவோம்
என் அழைப்ப நீங்க மதிச்சு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி முதல்ல ம் ரொம்ப நன்றி தோழி கண்டிப்பா தோழி அ ம்